ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதுங்ளா பா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ எப்டி நீங்க
ஆ நல்லா இருக்கோ நீங்க நல்லாருக்கிங்ளா
ஆ நல்லா இருக்கோம்ப்பா சாப்டீங்ளா ஆப்டர்நூன்
ஆ சாப்டாச்சு
ம் என்ன ஃபுட் சாப்டீங்க
ஆக்சுவலி ஈவினிங் வந்து காஃபி தானே நைட்டு தா ஃபுட் சாப்டுவோ
ம் ம் ஓகே ஓகே ஓகே பா எப்டி போச்சு இன்னிக்கி காலேஜ்லா எப்டி போச்சு
ஆ நல்லா போச்சுங்க காலேஜ்
ம் நிஸ்தீஷ்வரனோட ஃப்ரெண்ட் தானா நீங்க
ஆமாமா
ம் செரி செரி செரி எல்லா ஒரே ரூம்ல இருக்கீங்ளா
இல்லப்பா நா வந்து பக்கத்து பி ஜி
ஆ ஆ செரிங்பா செரிங்பா எப்டி போச்சு இன்னிக்கு காலேல ரொட்டீன் எப்டி போவும் உங்ளுக்கு கொஞ்சோ சொல்றீங்ளா மார்னிங்ல இருந்து என்ன பண்ணி நீங்க
ஆ ஆக்சுவலி மார்னிங்ல இருந்து எய்டு ஆவா செவனோ கிளாக் எந்திரிக்கறது
ம்
செவனோ க்ளாக் எந்திரிச்சுட்டு ஆ எல்லா ஃப்ரெஷ்ப் ஆயிட்டா அப்றோ ஒரு எயிட் தேர்ட்டி போல காலேஜுக்கு காலேஜ் எயிட் தேர்ட்டிக்கு ஆ ஒரு எய்ட் டுவெண்டிபை அந்த மாரி காலேஜ்குள்ள போயிரது
ஆ ஆ
அதுக்கப்றோ சும்மா அப்டியே கிளாஸ் தா ஆக்சுவலி கிளாசு அப்றோ பிரேக் முடிச்ட்டு அப்றோ லஞ்ச்சுடு
ம்ம்ம் இந்த பீ டி பீரியட்ல்லா இருக்குங்ளா ஒங்களுக்கு
இல்ல எங்களுக்கு அதெல்லா கெடயாது பீ டி பிரியட்ல்லா
ஓ அதெல்லா இல்லையா
ஆமா செல காலேஜ்ல இருக் க்கு ஆவுங்க மேக்சிமம் ஸ்கூல்ல மட்டுந்தா மோஸ்ட் இல்ல எந்த காலேஜ்லேயுமே பீ டி பீரீயட் இல்ல
ஓகே ஆ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாரி எதுவு இருக்குமா
எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்கு நம்மளா போறதுனா போய் ஜாயின் பண்ணிக்கலா
ஓ அப்டிங்ளா ஒங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இது ரொம்ப பிடிக்கு இதெல்லா வெளயாடுவே அப்டின்னு ஏதாவது இருக்கா
ஆ எனக்கு ஆக்சுவலி கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கு
உம் உம்
கிரிக்கெட்லா நல்லா விளயாடு
உம் உம்
அதனால கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கு இதுல வந்து கிரிக்கெட்ல வந்து நம்ம நார்மலா பசங்களோட விளாடுறதுதா வீக் டைம்ல
ஓகே ஓகேப்பா வீக்கெண்ட்ல எப்டி இருக்கு காலேஜ்ல ஹாஸ்டல்லய அங்க விளாடுவீங்ளா
இல்ல ஹாஸ்டல் நாங்க பீ டி தா
ஓகே ஒகே ஓகே ஒகே ஒகேப்பா
பசங்க ஒரு பத்து பேர் சேந்து டோஃப்க்கு போனா டோஃப்ல வெளாடுவோ
உம் இந்த டூர் அந்த மாரி டிராவ்லிங் இதெல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஒங்களுக்கு
ஆ இருக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட்டு ஆனா அது அதிகமா வந்து கன்சிடர் பண்றதுல ஏன்னா ஒரு மாரி கூட்டோ ஒரு மாரி எப்டி சொல்றது அது ஒரு மாரி அது நல்லா இருக்காது அதனால அத அவ்வளவா பிரிபேர் பண்றது இல்ல
ஓ லாஸ்ட்டா ஏதாவது டூர் அந்த மாரி போனீங்ளா
லாஸ்டா போறதுன்னா ஒரு ஆறு மாசம் முன்னாடி கொடைக்கானல் போயிட்டு வந்ததுதா அதா
உம் உம்
ஃபேமிலியோட போய் தந்ததா
ஓ ஃபேமிலியோட போயிட்டு வந்தேங்க எப்டி உங்க வீட்டல எத்தன பேரு
எங்க வீட்ல வந்து நாங்க வந்து ஒரு மூனு பேரு
ம்
ங்க நானே எங்க பாட்டி அப்புறோ வந்து செர்வண்ட் ஒருத்தவங்க
ஓகே ஓகே ஓகேப்பா
சேரி நீங்க நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க
ஆ நா வந்து இப்போ ஒரு கம்பெனில ப்ரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டுருக்கே இப்பதா வந்து காலேஜ் முடிச்ச ஒரு ஃபைவ் மன்ந்த்து தா ஆகுது
ஓகே
எம் பி ஏ முடிச்சே அதுக்கப் அப்போஇப்போ அதுக்கப்புறோ ந லலே வந்து பிளேஸ்மெண்ட் அப்படின்லா காலேஜ் தா வந்துச்சு அதுக்கப்புறோ அது எல்லாமே சன்னையில கடச்சிது எனக்கு எப்டின்னா அங்க போய் சர்வையி பண்ணுறதுக்கு செட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களே
ஆமா
அந்த மாதிரி நா போனேன் கெடைச்சது பட் நா வந்து அது வேண்டா அப்டின்ட்டு அப்புறோ இங்கேயே கொஞ்சோ லோக்கல்ல தேடிட்டு இருந்தே அதுக்கப்புறோ பாத்தீங் ன்னா வீட்டுக்கிட்டே ஹாஃப் கிலோமீட்டர் தா அங்கே வந்து ஒ ஓ வந்து கிடைச்சிருச்சு அதுக்கப்புறோ இப்போ ஒரு த்ரீ மந்த்தா போயிட்டு இருக்கே நல்லா போயிட்டு இருக்கு ஓகே அங்கயு வந்து பாத்தீங்கன்னா நாங் வந்து பாண்டிச்சேரிப்பா
பாண்டிச்சேரி ஓகே
போயிட்டு இருக்கு இப்பங்க அவ்ளோ பிரஷர் அப்டின்ல்லா சொ சொல்லிக்க முடியாது நம்ம போனு அப்டின்னா நம்ம ஒர்க் பாக்குற மாதிரிதா இருக்கு அந்த மாரி அப்படியே வீட்டுக்கிட்டே இருக்கா அதுவு ஒரு ஈசி அது இல்லாம இன்னொரு பெனி ப்ப என்னன்னா நைன் டு ஃப்வைவ் தேர்ட்டி அந்த மாதிரிலா முடிஞ்சுரு நைன் ஓ கிளாக் போனு அப்டின்னா ப ஆ ஈவினிங் முடிஞ் ஞ்சுரு வந்தர்லா அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தே அது வந்து பாத்தீங்கன்னா ஐ டி செக்டர் அந்த மாதிரி இன்டெஸ் ஈக்கியூ அப்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அதுல்ல ஒர்க் பண்ணி ட்ரனா அது அப்புறோ என்னா அவங்க எப் அப்டின்னா எனக்கு வந்து நைட் ஷிப்ட் வந்து செட் ஆகலப்பா அங்க லைக் வந்து அங்க ஐ ட்டினாலே நமக்கு எப்படியு நைட்ஷிப்ல்லா நம்ம ஃபேஸ் பண்ணி ஆவணுல்லியா இல்லையா
ஆமா
நா வந்து ஒரு ஒர் ஃபோர் மந்த் கிட்ட போனே போ ஏன்னா அந்தட் டைம்ல வந்து பாத்தீங்கன்ன இப்போ எம் பி ஏ னா லாஸ்டா வந்து லாஸ்ட்ல செமஸ்டர்ல வந்து ப்ராஜெக்ட் பண்ணனு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு செமஸ்டர் போவோல்ல இது மாதிரி வேற ஒரு கம்பெனியில போயி ப்ராஜெக்ட் பண்ணு அப்டின்னு சொ
ஆமா ஆமா எம் பி ஏ ன்னு இல்ல எல்லாத்துலயுமே வச்சிருக்காங்க அது
திரும்பி இப்ப வச்சுட்டாங்க ஆ அதனால எங்க டிபாட் ண்ட்ன்றதுல்லா எனக்கு அப்டி தெரியுது ஆ அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி அப் அப்படி இன்டர்ன்ஷிப்பு பண்ணிக்கலா அங்க போயிட்டு அதே மாதிரி சமயமோ நமக்கு ஓத் கு கடைச்ச மாரி இருக்கு சொல்ட்டு ஆனா ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ன்ஷிப் பண்லா அப்டின்ற ஒரு மோட்டிவோட தா போனே அதுக்கப்புறோ அப்டியே போயிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணோ அதுக்கப்றோ எங்களுக் இடர்ன்ஷிப்பே வந்து நைட் ஷிஃப் ளா போட்டாங்க ஏன்னா வந்து அதுக்கு வந்து நாங்க அடாப்ட் ஆகணு இல்லைங்களா அதனால வந்து இன்டன்ஷிப் இப்பே வந்துஎங்கள நைட் சஷிபிட் போட்டாங்க அந்த மாரி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அ ஒர்க்கமே அதுக்கப்புறோ கெடைச்சிருச்சு அங்கவே ஓ கெடச்சிட்டு அப்புறோ ஒரு டூ மந்த் ஒர்க் அங்க பண்ணிட்டு இருந்த அதுக்கப்புறோ நைட் ஷிஃப் வந்து சுத்தமா எனக்கு செ ட்டாகல ஆனா வந்து அதுக்கப்புறோ நாங்க வந்து குய பண்ணட்டு அதுக்கப்புறோதா இங்க வீட்டுக்கிட்டயே பாத்துட்டு வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கே இப்போ
ஆ வீட்டுக்கிட்டனா உங்களுக்கு ஈஷ்யாருக்கு ட்ல இருந்தே போயிக்கலா வந்துக்கலா
இந்த நைட் சிப்ட்ஸ்ல்லா எப்பிடின்னா நெறைய வீடியோஸ் எல்லா நா பாக்குறே அவுங்க எல்லா என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து அ அப் அபுராடளா பாத்தீங்கன்னா அங்க வந்து இப்போ வந்து வெடு பகல் மாதிரி இருக்கு ஒரு சமயோ நமக்கு வந்து இங்க இருட்டா இருக்கு இல்லிங் ளா
ஆ யுஸ்எ யுஸ்எ எல்லா இருக்
க்குலாக்கு அப் இப்பெல்லா எப்பிடி எப்பிடி அந்த மா க்கள்ல்லா உயிர் வாராங்க அந்த மாரிலா சில வீடியோஸ்ல்லா போடறாங்க பட் ஆனா நைட் சிப் ட்டுன்றது வந்து ரொம்ப ஹெல்த் வந்து அஃபெக்ட் பண்ணு போது எனக்கு வந்து நா அத பிராடிக் க்க உணர்ந்த போது மட்டுதா அது எனக்கு தெரிஞ்சிது எப்பிடின் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு செவன் ஓ கிளாக்ன்னு வச்சுக்கோங்களே ஆனா வந்து இங்கந்து நா அந்த கம்பெனிக்கு போறதுக்கு வந்து ஒரு செவன் கிலோமீட்டரு ஒரு செவன் கிலோமீட்டர்தா ப பஸ்லதா போவே அதுக்கப்புறோ வந்து கேப் பெசிலிட்டிலா குடுத்தாங்க பட் ட்டனா கொஞ்ச நாள் பஸ்லதா போயட்டு இருந்தே எப்பிடின்னா ஒரு நா இங்கிருந்து போறதுக்கே வந்து ஒரு செவன் ஓ கிளாக்லா கெளம்ப ஆரம்பிச்சிரு வீட்ல கெளம்ப ஆரம்புஷ்ச்சிட்டு சாப்பிட்டு அப்டியே கெளம்புறதுக்கு ஒரு எயிட் தேட்டிக்கெல்லா பஸ் ஸ்டாப்ல போய் நின்றுருவே நின்னுட்டு ஒ ஒரு நைநோ ஓ க்ளாக்குகுள்ள ஆஃபீஸ் ரீச் ஆயடுவ ஆஃபீஸ் ரீச்சாய்ட்டு அ நைன் ஓ க்ளாக்கு கரெட்டா நைன் ஓ க்ளாக் ந்து நைட்டு ஆஃப் ஃபீச் ஆனதும் பாத்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக் முடியும் ஹலோ கேக்குதுங்களாப் ஹஹ் ஆ சிக்ஸ் ஈவினிங் வந்தச்சு மானிங் சிக்ஸ் ஓ க்ளாக் தா முடியுமே கரெட்டா ம் நம்மளோட பீக் டைம் தூங்குற டைமே இந்த இடை பட்ட நேர தா அந்த டைம் நைன் டூ சி த்த தூங்கறதே அந்த நேரமே வந்து ரொட்டின் எல்லா மா அது மாறிடுச்சா அதுக்கப்புற சிக்ஸ் டு செவன் செவன் ஓ க்ளாக்குக்கு மார்னிங் வீட்டுக்கு வருவே ஆஃபீஸ் ஒர்க் முடிச் வீட்டுக்கு வந்தோடனே அதுக்கப்புற ஓடனே சீக்கிரமா அப்டியே ஏதாவது ஒரு ப்ரஷ் பண்ணிட்டு பேஸ் வாஷ் பண்ட்டு ஏதாவது ஒரு இட்லி வச்சிருப்பாங்க அது ஒரு நாலு சாப்ட்டுட்டு ஓடனே ன்ன பண்ணுவே அப்புற தூங்கறதுக்கு போயிடுவே
ஆனா உங்களுக்கு தூக்க வராதே
அதுக்குதா தூக்கம் வராது ஏன்னா வந்து ரொம்ப எல்லாமே வெளிச்சமா இருக்கு கொள்ளங்க
ஆம்மா
அதனால வந்து தூக்கமே சுத்தமா வந்து வராது நா அதனால என்ன பண்ணுவே என்னோட ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா விண்டோஸ் இருக்கு அந்த சன்லைட் அப்டியே பட் அங்க சன்லைட் அப்படியே ரிஃபெக்ட் ஆயி சன்லைட் தெரியு அதனால என்ன பண்ணுவ அந்த ஒன்னே இந்த துணி கிளாத்து இதெல்லா வச்சு இந்த இதெல்லா பெட்ஷீட்ல்லா வச்சி அதெல்லா த்த மூடிட்டு எல் லைட் லா ஆஃப் பண்ணிட்டு இருட்டு ஆகிட்டு அப்புறமா படுப்போ படுத்தோம்னா நம்ம தூங் ஆமா நைட்டு நெனச்சு தூங்க வேண்டியதா ஆனா நம்ம நைச்சிட்டு போறதுனா தூக்கோ ரொம்ப வரு யாருன்னா வந்து பேசுனா கூட எது எது பண்ணாலுமே நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு அடிச்சு போட்டு ட்ட மாதிரி தூங்குவோ வெச்சிக்குங்களே அந்த மாதிரிதா தூங்கிட்டு இருப்பே அப்டியே ஒரு டூ ஒ க்ளாக் கேந்திருப்ப ஆஃப்டர்நூன் அதுக்கப் அப்புறோ பாத்தீங்கன்னா இதுலயே நடடு நடுல எதா நா டிஸ்டர்ப் ஆச்சுன்னா டக்குனு தூக்க தெளிற மாரி இருக்கு ஒரு கன்டினியூஸான ஒரு ஒரு தூக்கோ அப்டின்றது இருக்காது
ஓகே
ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கு அதுக்கப்புறோ எப்டியு இது டிஸ்டர்ப் ஆச்சினா எப்டியு அடுத்தனாலு அஃபெக்ட் ஆகு அந்த டேஃபுல்லா அதுக்கப்புறோ திரும்பியு வந்து பாத்தீங்கன்னா அ த்ரீ ஓ கிளாக் குள்ள சாப்பிட்டுட்டு அப்டியே பாத்தீங்கன்னா எப்படிதா செவன் ஆகுதுன்னு தெரியாது நா திரும்பியு கிளம்பி திரும்பி அதே ரொ ட்டின்ல போயிட்டு இருப்பே
ஆனா இப்ப ஷிஃப்ட் மாறிச்சு உங்களுக்கு
புரியலப்பா
இல்ல இப்ப ஷிப்ட் மார்னி் ஷிப்ட் ட்டு மட்டு தானே டே ஷிப்டு மட்டு தானே அவங்க ஆக்சுவலி என் ஃப்ரண்ட் ஒருத்தவங்க வந்து சென்னை டி சி எஸ்ல ஓர்க் பண்றாங்க அவுங்களுக்கு வந்து எப்டின்னா ஒன் வீக் வந்து டே ஷிஃப்டு அடுத்த ஒன் வீக் வந்து நைட் ஷிஃப்டு
ம்
அந்த மாரி இருக்கு அது சில சமயோ என்னன்னா மேக்சிமம் ஆஃப் அ ஹலோ கேக்குதா உங்களுக்கு ஹலோ அதா என் ப்ரெண்ட் ஒருத்தவங்க டி. சி. எஸ்ல டி சி எஸ்ல ஒர்க் பண்றாங்க சென்னை டி சி எஸ்ல அவுங்களுக்கு எப் எப்டின்னா ஒ ஒன் வீக் வந்து டே ஷி ஷிஃப்ட்டுன்னா அடுத்த ஒன் வீக் வந்து நைட் ஷிஃப்ட்டு
ம் ம்
அந்த மாரி அவுங்களுக்கு அது எப்டினா ச மேக்சிமம் வந்து சில சமயோ வந்து நம்ம ஊருக்குயெல்லாம் போறோனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுத்துர்றாங்க ஆனா அது வந்து மோஸ்லி வந்து நைட் ஷிஃப்ட்ல இருக்கு
ம் ம் ம்
பாவோ அவுங்க நைட் எல்லா வேல பாத்துட்டு பகல்லதா தூங்குவாங்க நீங்கஸ் சொல்ற மாரிதா பெட்ஷீட் எல்லா எடுத்து போட்டு மர்றா மர்
ஆ அதுதா அதுதாம்பா அந்த மாரிதாம் போயிட் இருந்துச்சு அதுக்கப்புறோ எனக்கு ரொம் ரொம்ப கடுப்பாயிருச்சு ஏனா எதுவு ஒண்ணு இது இல்ல ஏனா அந்த மாரி சொல்றாங்க
ஆ ஆ
ஓகே
ஓகே ஓகே என்ன ஆச்சு உங்களுக்கு நெட்டு ரொம்ப ஸ்லோவா இருக்கோ ஒரு மாரி ஆ எப்டி சொல்றது பிளாக் ஆவுது
அப்டி
ஆம்மா நீங்க பேசுறது அப்டியான்றதே ஒரு மாரி ஆப்புடியா அப்டி இருக்கு புரில
கேக்குதுங்கலாப்பா
ஆ இப்பதா கேக்குது சொல்லுங்க